இருக்கீங்க
ஆஹ் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க
நல்லா இருக்கங்கா
நல்ல இருக்கியா ஆ இனிமே தா சாப்பணும் நீ ரொம்ப என்ன சொல்றது இங்க ஒரே பொல்யூஷன் இதுஹ ரொம்ப இதுவா இருக்கு வெயிலுக்கும் அதுக்கும் இங்க வேற பக்கத்துல வீடா இது பண்றாங்களா கட்றாங்களா அந்த வெயிலும் தாங்கணும் ஆமா வெயிலும் தாங்கல இங்க இருந்து அந்த தூசி எல்லாம் பறக்குறதுமே தாங்க முடியல எங்களுக்கு
அப்ப சுற்றுச்சூழல் ரொம்ப மா மாசா இருக்குன்னு சொல்றீங்க மாசம் அச்சு
ஆமா ஆமா இங்க ரொம்ப பக்கத்துல பக்கத்துல இரு டக்குன்றதுனால குழந்தை குழந்தையும் இருக்கா ரொம்ப பயமாவும் இருக்கு ஏன்னா டக்குன்னு எதாச்ச இது பண்ணாலும் வீட்டு உள்ள எல்லாம் டஸ்ட் அவ்ளோ வருது ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கோம் பக்கத்துலயும் அந்த சைட்ல வந்து ரோடு வேற இருக்கு நைட்ல வந்து இந்த பெரிய பெரிய வண்டி போறது பஸ்ஸு காரு லாரி இந்த குப்பை வண்டி எல்லாம் போனாலுமே ரொம்ப ஸ்மெல்ல வந்து ரொம்ப ஹெவியா வருது இந்த சைடு
அக்கா உங்க குப்ப எல்லாம் கரெக்டா எடுக்கறாங்களாக்கா உங்க ரோட்ல வந்து ரெகுலரா வராங்களா
ஆ இங்க எடுக்கிறாங்க வராங்க இங்க என்ன சொல்றது இந்த டஸ்ட் போலிய டஸ்ட் தூசிதான் அதிகமா இருக்கு சந்து பக்கத்துல சின்ன சின்ன சந்து எல்லாம் இருக்கா அங்க ஏதாச்ச இது பண்ணாலுமே வந்து கரெக்டா ஃபுல்லா வந்துடுது உள்ளக் அதான் பிரச்சனையே
இங்கேயும் அதே மாதிரிதான்கா இங்க வந்து ஏதோ ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க ஒரு வாரமா போர் போட்டுட்டு இருக்காங்க இன்னுமே டஸ்ட் வந்துட்டே தான் இருக்கு நம்மளும் அப்படிதானே இருக்கும் அப்படின்னு நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போக வேண்டியதா இருக்கு குப்பதான் சரியாவே எடுக்கறதுல வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டமா இருக்கது அதே தான்
சரி சரி இங்கயும் இந்த பொல்யூஷன் இந்த தூசிதான் பெருசா ரொம்ப அஃபெக்ட் ஆகுரதே ஏன்னா பக்கத்துல ரோடும் இருக்கில்லையா எங்கலால அது கொஞ்சம் இது பண்ண முடியல எங்களுக்குமே வீடு மாத்தலாம் னாலு முடியல
எதா தொழிற்சாலை எதா இருக்காக்கா ஆஹ் தொழிற்சாலை எதா இருக்காக்கா வீட்டு பக்கத்துல
இங்க கெடையாது ஆனா நா முன்னாடி எங்க மாமியார் வீட்லருந்தப்போ பக்கத்துல பின்னாடியே வந்து இந்த சாக்லேட்ல்லா செய்வாங்கல்ல அந்த இது இருந்துது அப்ப பாத்தீங்கன்னா நாங்க பாத்ரூம் ஃபுல்லா அந்த பொக வர ஆரம்பிச்சிரு பின்னாடி அவங்க ஏறி க்கிற இது வந்து பொக வர ஆரம்பிச்சிது அது இன்னு சம்மர் டைமு இந்த வெயில் காலோன்னு நைட்டு் உள்ளயே இருக்கவே முடியாது அங்க வீட்டுக்குள்ளயே
புரியுதுக்கா எங் ஆனா எங்க வீ சொல்லுங்க்கா எங்க வீட்டு பக்கத்துல பேக்ட்ரில்லா எது இல்ல குப்ப எடுக் க்கறத் தா பெரிய த இதுவா இருக்கு ஒரு ஒருத்தர் வீடு கட்டிட்டே வராங்ளா அது கொஞ்சோ பொல்யூஷன் நெறையா இருக்கு நீங்க எப்டிக்கா ட்ராஃபிக் இருக்கற எடத்துல இருக்கீங்ளா இல்ல மெய்ன்ல இருக்கீங்ளா இல்ல கொஞ்சோ இன்டீரியர்
இல்ல மெயினு தா மெயினு தா நாங்க இருக்கறதுமே மெயின் தா இங்க ட்ராஃபிக் இந்த சைடுலயுமே நெறைய கம்பெனிஸ் இருக்கு எங்களுக்கு சுத்தி நெறைய வேல செய்ற அந்த இதெல்லா நெறையவே இருக்கு எங்களுக்கு அதனால என்னனா அவங்க வண்டி வெச்சிருப்பாங்கில்லயா அவங்களோட ஷிஃப்ட்டு பேசஸ்ல அந்த பஸ்ஸுக, காரு எல்லாமே இருக்கு அந்த ஒரு வண்டி ஸ் ஆரன் சவுண்டுமே கேக்கு எங்களுக்கு நா சவுண்டு அந்த பொல்யூஷன்மே இங்கயுமே அதிகமா தா இருக்கும் எங்களுக்கு அந்த சைடுல பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரோ தாண்டி ரயில்வே ஸ்டேஷன்மே இருக்கு எங்களுக்கு ஆனா சுத்தி எல்லாமே இருக்கு எது இல்லைன் சொல்ல முடியாது எல்லாமே இருக்கு அதுனால எங்களுக்கு கொஞ்சோ கஷ்டமா இருக்கு
இதுக்கு எங்களுக்கு ஆனா அந்த பிரச்சன இல்ல நாய் ஸ்லா கம்மி தா ஏனா இன்டீரியரா இருக் கோ நாங்க கொஞ்சோ இந்த குப் ப எடுக்காதது சாக்கட சாக்கட கூட பரவால்ல எல்லா ரெடி பண்ணி வெச்சிருக்காங்க நீட்டா தா அது பிர ச்சன கெடையாது இதெல்லா பிரச்சன இல்லக்கா நா வந்து குப்பய ரோட்ல கூட போட மாட்டேங்க்கா எங்க வீட்ல என்ன சொல்லுவாங்கனா பாரு நீ போட்ற குப்ப தா வந்து ஒலகத் துலே இருக்க போகுதா நீ வந்து நா ஒரு பொருள் சாப்ட்டே ரோட்ல எங்கியாது வெளில போறப்ப ட்ராவல் பூரா கவர்ல வந்து கவர் எடுத்து பேக்ல வச்சிப்பே எங் வீட்ல திட்டுவாங்க அத கொண்டு போய் டஸ்பின் அது திருப்பி ரோட்டுக்கு தா வரப் போது அதுக்கு நீ அத ரோ ட்லே போட்டு போலாமே அப்டின்னு ஆனா என் பையனுக்கு அப்படி தா பழகிருக்கே என்ன சாப்ட்டாலு வெள்ல சாப் ப்டேனா ஒடனே பேக்லே போட்டு வெச்சுக்கோ வீட்டுக்கு வந்து குப்ப தொட்டில போடு ஒரு ஒருத்தங்களு நம்ம மாறினாதா சமூகம் மாறு அப்டின்னு நா செய்ய சொல்லி குடுத்திருக்கே அவனுக்கு
கரெக்டுதா கரெக்ட் அதா செய்வோ நானுமே ஆமா அவ எடுக்கிற குப்பை எடுத்தானா அத இங் குப்ப தொட்டில கொண்டு போய்தா போடணுன் சொல்லிட்ருக்கே இப்ப டிரெஸ்ஸுமே எதுவா இருந்தாலுமே நம்ம சொல்லி குடுக்கணு இல்ல இப்ப டிரெஸ்ஸே கழட்னாலு க அங்கங்க தூக்கில்லா போடக்கூடாது நீ ட்ரெஸ்ஸ கழட்றியா தொ தொவக்கிற எங்க இருக்கோ அந்த டப்பால கொண்டு போய் நீ போடு துணிய அப்டின்னுதா சொல்லி குடுத்துட்ருக்கே எப்பனாலு சரி இப்போ சொல்லி குடுக்குறதான நமக் அவே ஸ்கூல்ல போயு சொல்லுவா செய்வா அப்டின் விட்டு
கண்டிப்பா பட்டாசுல வாங்குவீங்களாக்கா தீபாளியானா
ஆ நா இப்ப பட்டாசு வாங்குறதே இல்லம்மா ஏனா எனக்குமே வந்து அந்த சவுண்ட் சவுண்ட் பெரிய பெரிய வெடியல்லா வெடிச்சாலே எனக்கு ரொம்ப பயோ அதனால பயோ பிளஸ் எவ்வளவுமே வந்து ஆர்வமா வெளாடுவா ஆனா கையில தீக்காயல்லா பட்டுருச்சுன்னா தா ஆடாது நாம சின்ன கொழந்தல்ல எனக்கு அதெல்லா ரொம்ப பயோன்றதுனால அந்த அளவுக்கு நா வாங்கறதே இல்ல
நா பாத்தீங்கன்னா என்வியோர்மெண்ட் இதுக்காக நா வாங்குறதே இல்ல க்கா நானு எ பையனு கா ஒரு ஐநூறுப்பாக்கு வாங்குனா பெரிய விஷ்யோ அதுவு நா வெடிக்கவு மாட்டே ஏனா வந்து எனக்கு அது பொல்யூஷன் ஆகுது மாஸ் ஆகுது அப்டின்னு நா எப்ப ஒரு புக்ல படுச்சோ சின்ன வயசுல அப்பந்து பட்டாசு வெடிக்கிறதே விட் ட் விட்டுட்டே அவங்க தொழிற்சா வேல பண்றவங்களுக்காக செரி அவங்களுக்காக வேணு அப்டின்னு ஒரு ஐநூறு ரூபாக்கு மட்டு அவங் அவங்க எங்க வீட்டுல வாங்கி தருவாங்க என பையனுக்கு அவ்ளோதா தவர நா ஒண்ணு கூட போயிட்டு வெடிக்க மாட்ட
இல்ல நானுமே அது பாத்துதா வாங்கரத விட்டுட்டே நாங்க ஃபஸ்ட் இங்க இருந்தோன்னா ஃபஸ்ட் இருந்த ஏரியாலயுமே அப்டிதா இந்த பட்டாசு காலைல ஆரமெச்சாங்கன்னா பசங்க நைட்டு வரைக்கு ஒடிச்சுட்டே இருப்பாங்க அந்த புகையே வந்து சுத்தி சுத்தி இருக்கு எங்களுக்கு இங்குயுமே அப்டிதா மெயின் ரோடே மறைக்கிற அளவுக்கு எங்களுக்கு போகலா அந்த அளவுக்கு பட்டாசோட இது இருக்கு
நீங்க எப்படிக்கா சைக்கிளா இல்ல இருசக்கர வாகனோ யூஸ் பண்றீங்க என்ன இருக்
நா வண்டி வெச்சிருக்க ஆனா நா அந்த அளவுக்கு வெளிய யூஸ் பண்றது கெடையாது ஆனால எங்யாச்சு ப்ரெண்டு வீட்டுக்கு போகணு நாடந்துதா போனுப்பா பக்கத்துல தான கட எனக்கீழ கடலா இருக்கு நா இப்பதா வண்டி இருக்க அதனால
ஏனா எல்லாத்
உம் உம் ம்
க்கு வந்து கோ கார எடுக்கறீங்க அப்டின்னு சொல்லுவ நா கூட நா நடந்தே போயிட்டு வந்துறது சைக்கிள் எங்க அப்பாவுக்கு வந்து எழுவது வயசு ஆகுது இன்னுமே சைக்கிள் தா ஓட்றாரு அவரு அவர் வந்து பைக்க ஓட்ட மாட் டாரு ஏனா அவருக்கு வந்து அந்த பொல்யூஷன் சுற்றுச்சூழல் ஒண்ணு ஓட்டவு தெரியு அது ஒரு காரணமா இருக் ஒண்ணு மெயினா பாத்தீங்க அப்டினா அவர் வந்து உம் சுற்று சூழல் பாதிக்கின்னு ட்ட மாட்டாரு எவ்ளோ தூரோ ஆனாலுமே சைக்கிள்ல தா போயிட்டு சைக்கிள் தா வருவாரு எதாவது வெளியில போகுனுனா பஸ்ல போறதோட சேரி போறதோட செரி ஆமா ட்ரெயின்ல இல்லன்னா அந்த மாரிதா ட்ராவல் பண்ணுவாரு ஆனா எனக்கு அது பாத்து பாத்து எனக்கு அது நானு ஓட்ட மாட்ட செ இருசக்கரவாகனோல்லா ஓட்ட மாட்ட சைக்கிள் ஓட்டவே அவ்ளோதா அதோட செரி
ஆ நா முன்னாடி ஓட்டிட்டுதா இருந்த ஏனா நா வேலைக்காக நா வாங்ன வண்டி சி பக்கத்துல எதுவு கெடைக்க மாட்டேங்கிது சோ வந்து பஸ்ஸு எனக்கு எங்க ஏரியால வந்து பஸ் கெடையாது பஸ் ஃபெசிலிட்டி கெடையாது மெயின்க்கு நா போகனுனாலுமே ரெண்டு மூணு பஸ் மா மார்ற மாரி அதனால என்ன சொன்னனா அங்க இருந்து இப்போ பாப்பாக்கு ஸ்கூல் ஒம்போது மணினா ஒரு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு விபத்து ஆச்சு அப்ப வந்து நா முகத்துல ஹெல்மெட் போட்ருந்ததுனால எ முகம் தப்பிச்ருச்னு நெனைச்சிகிட்ட ஏனா அந்த என்னோட ஸ்கிராப் ச்சு அந்த ஆக்சுவலா எ மேல அப்ப எ மேலயு மிஸ்டேக் கெடையாது அந்த மேல மிஸ்டேக்கே பின்னாடி இடிச்சிட்டாங்க நா அ தேச்சிருச்சு கால் மட்டு தேச்சிருச்சு நல்லா அங்க அங்க ரத்த கட்டிருச்சு கால் தேச்சிருச்சு அந்த எ முகத் துல விழ வேண்டிய அந்த ஸ்கிராட்ச்சு தே அ இத வந்து ஹெ ஹெல்மெட்லதா பாத்த நானு அப்பதா நெனைச்சுது நல்லவேள ஹெல்மெட் போட்டோ இல்லனா மூஞ்சில அந்த ஸ்கிராட்ச் விழுந்திருக்கு அப்டினுட்டு
நல்ல வேலக்கா க்கா நீங்க சானிட்டரி பேட்ஸ்லா எப்படி காட்டன் யூஸ் பண்ணுவிங்ளா பிளாஸ்டிக் மாரி யூஸ் பண்ணுவிங்ளாக்கா
ஊஹு இல்லக்கா நா பிளாஸ்டிக்லா யூஸ் பண்ல ஏனா எனக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு மாரி அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சு நா முன்னாடி அந்த இதெல்லா வந்து பிளாஸ்டிக்தா யூஸ் பண்ணே ஏனா எனக்கு ஸ்கின் அலர்ஜி வரவு நா வந்து ஹெர்பல்க்கு மாறுன ஹெர்பல் ஃபர்ஸ்ட் கம்மியா இருந்துச்சு இப்ப வந்து அதுவுமே கொஞ்ச அஃபர்டபிளா இல்லன்றதுனால வந்து காட்டன்லியே நா ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்ட
கண்டிப்பாக்கா நானு வந்து பாத்திங்னா நானு பாத்திங்னா இப்ப ஒரு பத்து வருஷமாதா அப்டி யூஸ் பண்ணிட்ருக்க அதுக்கு முன்னாடி தெரியாது நம்பளுக்கு சுற்றுச்சூழல் இவ்ள பாதிக்குது இனாலதா அப்டின்ட்டு நா வந்து இது யூஸ் பண்ணிட்ருந்த ம் மக்கத்துக்கு ரொம்ப நாள் ஆகு
ஆமா ஆமா அது ஒரு மாரி இதுவா இருந்து சுலா ஸ்கின்னுக்கு நல்லதில்லன்லா சொல்லிட்ருந்தாங்க பொண்ணோட அந்த இந்த இதுக்கு நம்ம பாடிஸ் உறுப்புல எல்லா கொஞ்ச அது அஃபெக்ட் ஆகுது கேன்சர் ரேஞ்சுக்கு கொண்டு போகுதுன்னவுமே எனக்கு ஒரு பய வந்துருச்சு வேண்டா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிர்லா இது அப்டின் சொல்லிட்டு அத இது பண்ணிட்ட நானு
இல்ல அதே மாரி பாத்திங்கனா ஒரு ஒரு மாசத்துக்கு நம்ம கிட்டதட்ட பத் பன்னெண்டுல இருந்து பத்து யூஸ் பண்றோம் அது பாத்தீங்கன்னா மக்கி மக்காம் ஹலோ அப்படியே கெடக்குது அதெல்லாம் யோசிச் ஆக்சுவெல்லா நான் வந்து காசு போனாலும் ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபா காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு பருத்திலே வன்றதான் யூஸ் போயிட்டு இருக்கேங்கா
ஓ சரி சரி நல்லதுதா நானுமே இந்த இது நார்மலா கே காட்டன் வந்து இந்த ஆ சில தூள் எல்லா வெச்சு நேச்சுரலா இது பண்றாது தூள் எல்லா வெச்சு செய்ற மாரி பாத்தே அதையு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்
பாப்பாவுக்கு வந்து சுற்றுச்சூழல் பத்தி நெறைய சொல்லித்தாங்க நானு சொல்லிகுடுத்துட்டு இருக்கே
ஆமா ஆ ஓக்கே ஓக்கே நன்றி நானு சொல்லி கொடுக்குறே ஏன்னா இப்ப கொஞ்சு கொஞ்சு இப்ப கத்துக்கிட்டாதான அவங்களு நானு சொல்லி குடுக்குறே சரியா பாருங்க நன்றி